அக்கா இழுக்காதீங்க நானா எ ஃப்ரெண்டு காலேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாளா அதா என் என்னனு பாத்துட்டு இருந்த இன்ஜினியரிங்கா ஆட்ஸ்ஸா என்னன்னு அத ஏ சொல்லிட்டே இருக் க்கிங்க ஜாலியா இருக்கே ஜாலியா இருக்கேன்னு நீங்க பாத்தீங்ளா
அதா
உங்குளுக்கு சமைக்க தெரியுமா
தெரியுமா
ம் ஃப்ரைட் ரைஸ் சமைப்பே ஃப்ரைட் ரைஸ் சமைப்பே அப்புறோம் இந்த மேகி சமைப்பே
அதுலதா நா எக்ஸ்பர்ட்டுங்க எ எல்லா வகையு சமைப்பே
அ சேரி அப்புறோ அவாடு தர நாளைக்கி ஞாயப்படுத்துங்க
ஆதார் காடா
ஆ சூப்பருங்க வாவ் அவாடு தரேன்னு சொன்ன
குடா ஆதார் காடு தராங்க ராங்கன் பாத்தே
கலாய்கிறீங்ளா
புரில
தெரியுல்ல யாராத் பெருசா சொல்லுவாங்களான் கேக்குறே
நா சொல்லுவே நா பைய்ய
நானந்து சொல்லுவ
சொல்லுங்க
நானு தாங்க சொல்லுவ எனக்கு மேகி சமைக்க தெரியும்னு
உங்க உங்களுக்கு என்னென்ன சமைக்கு தெரியன்னு சொல்லுங்க நான் சொல்ற
எனக்கு மேகி தெரியோ
ஆ ஆ
அப்புறம் அப்புறோ கத்துக்கற
கத்துக்கோங்க கத்துக்கோங்க உங்களுக்குலா தெரியுமா நானாச்சு பரவலயான்டுருக்கு இதுக்கு
கேட்டு செய்ய தெரியுங்க
டேட் நானே செய்வேன் அதென்ன
இது தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறது அந்த மாரி செய்யுற வேலலா இருக்கும்ல கேட்டு செய்ய சொன்னாங்கன்னா செய்வ
ஆ
ஆனா நானால்லா செய்ய தெரியாது ஒண்ணோ
நானுந்தா கேட்டு பிரியாணி செஞ்சிருக்க
ஆ அந்த மாரி தெரியு எனக்கா சமைக்க தெரியாது
கத்துக்கோங்க யூஸ் ஆகோ ஃபியூச்சர்ல
அதெல்லா வேண்டாங்க
அ
சமையல் கட்டே நமக்கு ஆகாது
அப்புறோ ஃப்யூச்சர்ல என்ன பண்ணுவீங்க
சமைக்கிற பையனா பாத்து கல்யாணம் பண்ணிப்ப
சூப்பருங்க வாவ் கிரேட் குட் ஐடியா
அவ்வளவுதா எதுக்கு நம்ம தேவ இலாம கஷ் டப்பட்டு
ஒரே மாதிரி தானே நின்ட்டுருக்க
இனிமே எப்பயுமே நம்ம ஃபாஸ்ட் பிராக்டிக்கலா அப்படி இருக்கணோ தேவ இல்லாம நமக்கு தெரியாத விஷயத்தலா தெரிஞ்சுக்க நினை
புரிஞ்ச்சு புரிஞ்ச்சு புரிஞ்ச்சு
இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இப்படித்தா சொல்லுவாங்களா சமைக்க கத்துக்கோங்க சமைக்க கத்துக்கோங்க அப்ப சொல்லி அதா சொன்ன
எப்பயுமே அப்படிதா இருக்கணுங்க
உங்குளுக்காகதா கத்துக்கிட்ட
ஐயய்யோ ஐயோ ஐய்யய்யய் ஐய்யய்யோ
சக்தி மாதா எனக்குலா தீயே புடிக்காதுங்க காலைல அ எந்திருச்சவுடனே இருக்குல எங்க அப்பம்மா டீ வச்சிக் கூடு அப்டினு சொல்லுலா ஏன்னா அவள்க்கு டீ புடிக்கு அப்டின்னு சொல்லி காலைல எந்திருச்சி யூடியூப்லா பாத்து டீ எல்லா வச்சு குடுப்பே
யூடுப் பாத்து டீ வெப்பீங்களா
ஆமா ட்நாட் டீ வெச்சுதே இல்ல அப்புறோ ஒர் டைம் யூட்டுப் பாத்து டீ வெச்சு குடுத்தே
இல்ல இல்ல வெக்கவே தெரியாது
தே அஹ் பொய் பேஸ்
சத்தியமா டீலா வெக்க மாட்டே ஏனா எனக் என்ன பழக்கமு இல்ல டீ காஃப்
டி எனக்கு சத்தியமா நால எதுமே குடிக் மாட்டே
அதுனால எந்த பழக்கமு கெடையாது அது குடிச்சா கத்துட்டு வெச்சுருப்பே டென்த்து படிக்கும்போது டென் இல்லல்ல டென்த் படிக் க்கும்போது கால்ல ரொம்ப சீக்கிர எந்திருப்பேன்ல தூக்க வந்துரு அப்ப எல்லா என்ன சொன்னாங்க காஃபி குடி தூக்க வராதே
அஹ்
அப்பிடி சொன்னாங்க அதுனால அப்ப மட்டும் காபி குடிங்க காஃபி குடிச்சதா எனக்கு பிடிக்கு
நானு ரெண்டு மூண் டைம் பேசி இச்சி குடிச்சிருக்கே
ஒருத்தங்க ரொம்ப ஆசப்பட்டாங்கங்குறக் க்காக காஃபி குடிச்சே ஆனா எனக் அது அது புடிக்கில எனக்கு புடிக்காது அதுவுமே பிடிக்காது
நா அப்டி பிடிக்குல எனக் வந்துட்டு அந்த மாரி ரூல்ஸ் இல்ல செரியா
அந்த மாரின் இல்ல எங்கிட்ட ஒருத்தவங்க ஆசப்பட்டு கேட்டாங்க காஃபி குடிச்சு பாருன்னு அதுனால அவுங்களுக்காக குடிச்சே எனக் அப் ப்பேய் சொல்லிட்டே எனக்குல புடிக்குலன் சொல்லிட் க்கே இருந்தாலு
அஹா அவுங்குளுக்கு வந்துட்டு எப்பிடி தெரியுமா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எனக்கு எது புடுச்சுருக்கோ அத்தா அவுங்களுக்கு புடிக்கு அப்டி சொல்லுவாங்க
ஏன்னா நீங்க தான பசங்க
ம் நா ம் நாள அப்டி சொல்ல மாட்டேங்க ஆனா அவ்வே அப்பிடி சொல்லுவா ஆனா சத்தியமா அலுவா அவ அவதா அப்டி சொல்லுவா நா இப்ப வன்ட்டு எனக் மட்டன் புடிக்கும்னா ஏய் எனக்கு மட்டன் புடிக்கோ அப்டி சொல்லா ஆனா அவுளுக்கு புடிச்சிருக்கவே புடிச்சுருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா எனக் புடிக் உனக்கு புடிக்குன்னு தா சொன்னே நா
அப்டில்லா இல்ல புடிக்கலனா புடிக்கலன்னு சொல்லிருவே புடிச்சிருக்குனா புடிச்சிருக்குன்னு சொல்லுவே
நாங்க அப்டி செல்ல மாட்டோ நல்ல புள்ள
திங்ஸ் பாத்தீங்களா இல்லையா
எங்கங்க எங்கங்க டைம் இருக்கு நேத்து நைட்டு இல்லங்க நேத்து இல்லைங்க நே நைட்டு பாக்கலானு நெனச்சே
நேத்து நைட்டு மட்டுமே நா ஆ ஆபிஸ் த ரெட்டு மூணு எபிசோட் பாத்து
எங்க இல்லங்க நேத்து நைட் என்ன ஆச்சுன்னா நா பாக்கலானு நெட்ஃபிளிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தே அப்போ எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருந்தா ஊருக்
இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எப் எப்போ பாத்து
ஊருக்கு போயிருந் சொல்றத கேளுங்க மறந்து போயிடுவே ஊருக்கு போயிருந்தா அப்போ வந்தாளா அப்பாவு அம்மாவு சும்மா சண்ட போட்டுடிருந்தாங்க இல்லல்ல போமோது சண்ட போட்டு இருந்தாங்க சும்மா
சும்மா சண்டையா ஆஹா சிரிச்சுட்டு சண்
ஓ அஹ அது சும்மா இப்போ ஒரு பாட்டு பாத்திருக்கீங்களா உன்ன பாத்தாலே பி பி பி யேரு அந்த மாரி சண்ட செரியா அப்போ நாங்க ரெண்டு பேரோ என்ன பண்ணோம் ஒரு இன்ஸ்டால ரீல் பாத்தோம் இப்ப டப்புணு ஆஹ் கேமரா ஆன் பண்ணியாச்சு
அஹ் ஆஹ் எனக்கு தெரியோ எனக்கு தெரியோ யாரு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவுங்களதா உங்களுக்கு புடிக்கோன்னு எங்க அப்பாவு என்ன தா பாத்தாங்க
அஹ் எங்க அப்பாவு எங்க அப்பாவு அவளதா பாத்தாரு அக்காவதா பாத்தாரு அது வந்துட்டு எனக்கு என்ன கான்செப்ட்ன்னு தெரியல செரியா எங்க அக்கா வந்துட்டு எங்க அப்பா அப்பா அப்பா ஆஹ் எங்க எங்க அக்கா வந்துட்டு எங்க அப்பா இருக்குலா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுங்க அதனால எங்க அப்பா வந்துட்டு எங்க அக்காவ பாத்துட்டாரு இல்லாட்டி என்னதா பாத்துருப்பாரு எனக்கு தெரியும் ஆஹ் ஆஹ் நம்மள ஒரு நம்பறீங்களா கிய
ஓஹ மாட்ட
என்னமா இது
எப்பயுமே பொண்ணுங்களுக்கு வந் தா அப்பாவுக்கு வந்து பொண்ணதா புடிக்கும்
எங்க அம்மாக்கு எங்க அப்பாவதா சீ என்னயதா புடிக்கும்
ஆஹ் உங்க அப்பாவைதா புடிக்கும் இப்பதா கரெட்டா பேசியிருக்கீங்க
இல்ல என்னயதா பிடிக்கும் இல்ல எங்க அப்பாவுக்கும் என்னையதா புடிக்கும் உங்களுக்கு தெர்ல இல்ல சத்தியமாலுதா ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அக் அக்கா எங்க பாட்டி வீட்டுல தா வளந்தாலா நா ஒரு வயசு கொழந்தையா இருக்கும் போதே எங்க பாட்டி ரெண்டு கொழந்தைய பாக்க முடியாது கஷ்டன்னு சொல்லி
உங்களத்தா வேணான்னு அப்பேயே ஒதுக்கி வச்சிருக்காங்க அது தெரியாம நீங்க ஏமாந்துட்டீங்க
சுட்டாங்க
அப்ப உங்களையும் அம்ச்சிருக்காங்க உங்களையும் அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா உங்கள அனுப்ப முடியல
இல்ல அது என்னன்னா எனக்கும் எங்க அக்காவுக்கும் பத்து மாசம் தா டிஃப்ரெண்ட்டு அது நாங்க வந்து பொறந்துட்டுமா அதனால பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவள குடுத்துட்டாங்க அதனால ஏமேலதா ரொம்ப பாசம் அதே மாரி இப்போ நா வீட்ல அழுதான வச்சுக்கோங்க எங்க வீட்ல மூனு
ங்களா
ஆமா அப்பப்ப அது வந்துட்டு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எதா ச சண்டைக்குனு ஆயிச்சுடுனா உக்காந்து அலுவன் அப்டி சொல்லி இவன் ஏ மா இப்டி பண்ணிட்டு இருக்கா இவ எப்டி பண்ணிட்டு இருக்காமா அப்டி கிள்ப்ப சேரா சேரா சரியா போயிண்டா சரியா போயிண்டா அப்டு சொல்ட்டு அப்புற கூ
இதுவே உங்க அக்கா இப்டியா அவங்க பையன் ஃப்ரெண்டு சொல்லிருந்தா காதுலே ரெண்டு வ ச்சிருப்பாங்க தான
இல்ல எங்க அக்காக்கு தெரியும்
இல்ல இல்ல உங்க அக்காக்கு தெரியு உங்க அக்கா அப்புடி இருந்தா சொல்றே
அக்கா ஃப்ரெண்டு கிட் பேசுவா
ம் சேரி சேரி
உங்க இஷ்ட்டங்க நாங் சொல்றத் தா முடிவு
சேர் சேர் கது சேரி நைட்டுக் சாப்ட்டீங்ளா
இல்ல மத்தியோ சாப்ட்டு வந்து ஆ அஞ்சர மணிக்கு வந்த அஞ் ஞ்சே கால்க்கு வந்த வந்து கொஞ்சோ நேரோ ரீல்ஸ் பாத்துட்ருந்த அது வேற எனக் கோ
எனக் தெரிஞ்சி இன்ஸ்டாகிராமே ஒரு ஒரு வாரத் த்துல காட்டிருன்னு நெனைக்கிற இதுக்கு மேல நீங்க ரீல்ஸ் பாக்க முடியாதுன்னு அந்த அளவு பாத்துருக்க அந்த அளவுக்கு நா பாத்து வச்சிருக்க
ம் ஆ நா வந்துட்டு என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்சிங்க இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கல நம்மள ஒட்டு கேட்டுட்டு இருக்கானு நா நெனைக்கிற ஐ திங்க் ஏன்னா எனக்கு ஏ ஆள்க்கு, எனக்கு அவளுக்கு சண்ட வருபோது மட்டு இருக்குல்ல என்னாவது இந்த லவ் பீலியர் ஸ்டேட்டஸ்ஸா வருது, தூக்கி வக்கியு போதெல்லா தூக்கி ஸ்க்ரோல் பண்ணு போதெல்லா இதுவே சண்ட செரியான ஒடனே லவ் ரீல்ஸ்ஸா வருது
அது அப்படிதாங்க
கரெக்ட் அதே மாரி இப்ப நா ஏதாச்சு சொல்றனு வச்சுங்கள டே முடி வேற கொட்டுதடா என்ன டா
அதா ரீல்ஸ் வரு நா கோவா ட்ரிப் போறன்னு சும்மாதா சொன்ன பாத்தா அது கோவா கோவாவா வருது நா சும்மாதா பேசுன அது எதோ நெனச்சிகிச்சாட்டு இருக்கு ஆனா இப்ப கடசில உண்மையா போற
ஓ
ஆனா அது எதோ தப்பா நெனச்சிகிச்சாட்டு இருக்கு இன்னைக்கி நைட்டே கெளம்புற
சூப்பருங்க செம என்ஜாய் என்ஜாய்
அக்கா அக்கா ஃப்ரெண்ஸ் எல்லா போறோ
ஆஹ் போய்டாங்க போய்டாங்க சந்தோஷமா போய்டாங்க
போயிட்டு தாங்க இருக்கு
நானு போற லடாக்கு
லடாக்கா அதெல்லாம் பெருசைடு டு நமக்குன்னு ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்பறம் பாத்துக்கலாம்
ஏங்க கால் வரது கூப்பிறேன்
செரிங்க பாய்
ஆ வெக்கிறேன்